ஆ சொல்லுங்க கேக்குதா ஹலோ கேக்குதா ந ந சும்மாதாங்க இருக்கே படுத்துட்டு நீங்க
நானும் எங்க அக்கா பையன தூங்க வச்சுட்டுருக்கேன்
அப்படியாங்க சரிங்க சரிங்க என்ன சாப்டீங்க
நா சாப்பாடு ரசம் கறி நீங்க
நான் வந்து இன்னும் சாப்பிட்ல நல்ல வீட்டு்ல சமைச்சிருக்காங்க
ம்
நான் தான் சாப்பிடல
சரி சரி
உம்
எங்க இருக்கீங்க நீங்க வீட்டுல இருக்கீங்களா வெளில இருக்கீங்க
வீட்டு்லதாங்க
சரி சரி
நீங்க
நானும் வீட்டுல தாங்க உங்க வீடு எப்படி மொ ட மாடியா இல்ல மொட்ட மாடியில்லயா
மொட்ட மாடிக்கு தாங்க இருக்கீங்க நல்லா இருக்கும் காத்தில்லாம் நல்லா வருங்க
தூங்குவீங்ளா அங்க படுத்து
இல்லங்க நாங்க தூங்க மாட்டோம்
யாராச்சு வந்தா சொந்தக்காரங்க அப்ப
இல்லங்க இங்க வீடே பெருசா இருக்குங்க எங்க வீட்ல எப்டியோ ஒரு இருபது பேர் படுக்கலாம் உள்ளயே
உள்ள இருவது பேர் படுக்கலாம்
வீட்டூள்ள
ஹால்லயும் ரூம்லேயும் சேத்து இருவது பேரு படுக்கலா
சேரிங்க சரிங்க உங்க வீட்ல என்னன்னா
ம்
பொருட்கள் வந்து இருக்கும் ஃப்ரிட்ஜ் இருக்கா
எங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு வாஷிங் மிஷின் இருக்கு கட்டில் இருக்கு ஒரு பீரோ இருக்கு மீன் தொட்டி இருக்கு தண்ணீ குடிப்போம்ல ஆர் ஓ வாட்டர்
ஆமா
அது ஒன்னு இருக்கு அதுக்கப்றோ ஏ சி இருக்கு
செர்டா
அதுக்கப்றோ ரெண்டு ஃபேன் இருக்கு ஒரு டியூப்லைட் ஆ ரூம்லருக்கு ரெண்டு டியூப் லைட் வந்து ஹால்லரு
போதுங்க போது
பல்ப்பும் வந்து அ வெளிலயும் வாசல்ல ஒரு பல்ப் ருக்கு பாத்ரூம்ல ஒரு பல்ப் இருக்கு சொல்லுங்க அப்டியா செரி சொல்லுங்க
ம் உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ம் சாப்பாடு எது
சிக்கன் ரைஸ்
வீட்ல புடிச்ச சாப்பாடு வீட்ல பண்வாங்க ஒரு மாரி விரும்பி சாப்பிடுவ அந்த மாரினா எது
அப்டின்னா நூடுல்ஸ் தெரியுமா இதெல்லாம் முட்டகோஸ் லாம் போட்டு செய்வாங்கள
ஆமா
வீட்ல செய்வாங்க சாப்ட்டுருக்கீங்களா
ஆமா சொல்லுங்க
அது எனக்கு ரொம்ப புடிக்கு
அது செ
உங்களுக்கு
எங்க அம்மா வந்து சாப்பாட்ல வந்து சாப்பாடு நெய்ச்சோறு தால்ச்சா சிக் கம்மி சிக்ஸ்டி ஃபைவ் அது ரொம்ப புடிக்கு அதுல எலும்பெல்லா போட்டு செய்வாங்க மட்டன் அது ரொம்ப புடிக்கு ஆமா அப்பு ரமா ஆமா அப்றமா வந்து எங்க அம்மா ஒயிட் ஃப்ரைட் ரைஸ் செய்வாங்க அது ரொம்ப நல்லாருக்கு என்ன ஒயிட் ஃப்ரைட் ரைஸ் அது ரொம்ப புடிக்கு அப்றமா எங்க அம் மா வந்து
ம்
மீன்னு மீனோட பிரியாணி செய்வாங்க அப்பறமா எரால் ஆமா
செரிங்க
எறா ப்ரியாணி தம் ப்ரியாணி எல்லா செய்வாங்க அது ரொம்ப புடிக்கு
செரிங்க செரிங்க ம்
செரிங்க ஒங்க சித்தி எல்லா இருப்பாங்கள்ல சித்தி வீட்டுக்கெல்லா போனா என்ன மோஸ்ட் மில் வெப்பாங்க அதுல உங்களுக்கு என்ன ரொம்ப
நா அங்க போனாலே பிரியாணி தாங்க செய்வாங்க பிரியாணிங்க அங்க போனாலே பிரியாணி சிக்கன் பிரியாணி செஞ்சிடுவாங்க சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லா அது சாப்புடுவோ நீங்க போனா
எங்க சித்தி வீட்டுக்கு போனா என்ன தெரிமா பண்ணுவாங்க
ம்
காவாங்கரன்னு சொல்லி ஒரு எடோங்க அங்க வந்து மீனு எறா எல்லாமே பிரஷ்ஷா இருக்கு கம்மியா விலையில எல்லா கெடைக்கு செரியா அங்க போவாங்க போயிட்டு என்ன
காவாங்கரன்னு சொல்றீங்கள்ல அது வந்து குடிக்கல குடிக்கிறோல்லா அந்த தண்ணில இருக்கற மீனா இல்ல கடல் மீனா
அது தெரியாதுங்க
ஏன்னா நா கேள்வி பட் இதுக்காதே குடிக்கிறோல்ல தண்ணி டேம் இருக்குல்ல அதுலந்து பிடிப்
இல்லங்க இல்லங்க அதுனா ஒரு ரெண்டு மீனு தா இருக்கு அங்க நறைய மீனு இப்போ நாங்க வந்து மார்க்கெட்டுக்கு போனா என்னான்னா கேடிக்குமோ அதெல்லா அங்க இருக்கு செரியா அந்த மாரில்லா இல்ல அங்க வந்து வாங்
செரி உங்களுக்கு நெய் மீன் தெரியுமா கேட் பிஷ் கேட் பிஷ் அது சாப்டிருக்கீங்களா
சாப்டிருக்கே
ஆனா நா சொல்றே ஓகே உங்களுக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறே எனக்கு இப்பதா அது தெரியு நானு ஃபர்ஸ்ட்லாம் சாப்
எங்க நா சாப்டு இருக்கேங்க நெய் மீன் தாங்க சொல்றீங்க
அது தெரியுங்க அது எ சாப்புடக்கூடாது அது என்ன கார்ணோன்னு நா சொல்ற பாருங்க எனக்கு இப்பதா தெரியு நானு சாப்டு இருக்கே அது ஓகேவா நானு நெறைய சாப்டுவே எனக்கு ரொம்ப புடிக்கு ஆனா இப்பதா சொல்றாங்க அந்த மீன் இருக்குல்ல காவ தண்ணி இருக்குல அதுலயு இருக்குமா அந்த மீனு செரியா அதுல இருந்துதா அது ஒரு மீனே வருமா அதுல இருக்காதே அது ரொம்ப என்ன சொல்றீங்க அது கவர்மெண்ட் நம்மளுக்கு தட பண்ணிருக்காங்களா சாப்ட கூடாதா அந்த மீன அது சாப்டா ரொம்ப நோய்லா வருதா
நாங்க வந்து அந்த மீன் எல்லா நறைய வாங்க மாட்டோ எப்டி தெரியுமா வாங்குவோ
நா சொல் உன் நீ சொல்றது எனக்கு புரியுதுங்க நா சொல்றே ஒன்னு ஒரு நா பாத்து நா சொல்றே உங்களுக்கு
செரி நீங்க சொல்றது கரெக்ட் தா எங்க வீட்டுல நறைய என்னத்தெரிமா சொல்லுவாங்க பாற ஆ இதும் பாற சொல்லுவாங்க அங்க பாற தும்மிலி சங்கர அப்றோ வந்து ஸ்லேஸ் மீனு
ம்ம்
நறைய ஸ்லேஸ் அது எப்டின்னா நல்லா துண்டா இருக்கு நல்லா கறி மாரி இருக்கு அந்த மாரில்லா எங்க சித் சித்தி வீட் ட்டுக்கு போனா அந்த மாரி மீன் வந்து கொழம்பு மீன் வந்து வறுத்து அப்புறமா வந்து இறா வறுத்து அப்புறமா வந்து ஆ அதெல்லா வப்பாங்க அப்புறமா
செரிங்க
நைட்டு வந்து கறி சாப்பாடு அந்த மாரி வப்பாங்க சண்டே டைம்ஸ்கு போனா எங்க சித்தப்பாவே பிரியாணி செய்வாங்க செஞ்சு தருவாங்க நல்லா இருக்கும் அப்புறமா ஸ்வீட் எல்லாம் செய்வாங்க எங்க சித்தி நல்லா ஸ்வீட்டு செய்வாங்க அங்க மொட்டை மிட்டாய செய்வாங்க அப்புறமா வந்து கடல் பாய்ச்சிலயே டிஃப்ரெண்ட செய்வாங்க அப்புறமாத்தா அப்புறமா வந்து இது இருக்கு இல்லங்க ஆ ம் அது டோனொட்டோ இன்ன சொல்வாங்கல
ம் ம்
அது செய்வாங்க அப்புறம் வந்து ஆ கட்டுல் கஸ்டர்ட் செய்வாங்க அந்த மாரி எல்லா செஞ்சு கொடுப்பாங்க நல்லாருக்கும் எங்க அம்மாக்கு மொட் மொட்ட மிட்டாய் செய்ய வராது அங்க சிக்கன் நல்லா செய்வாங்க கடைல எப்படி இருக்கு அந்த மாரியே இருக்கு டேஸ்டு செம்மையா இருக்குங்க ம் அந்த மாரி பண்ணுவாங்க
செரிங்க செரிங்க நா அந்த மீன் சொன்னல எனக்கு தெரியாது எனக் அந்த மீன் ரொம்ப பிடிக்கு நெய் மீன் சொன்னல அது ரொம்ப பிடிக்குமா ரெண்டு நாளுக்கு முன்னாடிதா நான் யூடியூப்ல பாத்தே டெய்லி இது பாத்துட்டு இருக்கல ஷார்ட்ஸு அதுல தா வந்துச்சு அப்படி இந்த மீன் தடை பண்ணிருகாங்க சாப்ட கூடாது எதுகுன்னா அந்த மீனு வந்து காவா தண்ணில எல்லா தண்ணிலயும் இருக்குமா அந்த மீனு சரியா ஆனா நம்மளுக்கு புடிச்சிட்டு எதுல வந்து தாராங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியு
ம்
மீன் விக்றாங்க சாப்ட்டுட்டுவோ ஆனா அது என்ன தண்ணில இருக்கு எதுல இருக்கு அது எங்களுக்கு தெரியாதுல்ல அதுவு இல்லாம இத சாப்ட்டா கேன்ஷர் வருமா அந்த மீனுக்கு அதனாலயே கவுர்மெண்ட் தடை பண்ணிரு க்காங்களா அந்த மீன் வந்து எங் எங்கே போனாலும் பெருத்துட்டு இருக்குமா நெறைய குட்டி போட்டு நெறைய இருக்குமா மீன் அதனாலே கவுர்மெண்ட் அதுக்குன்னு ஒரு இது வச்சிட்டு அந்த மீன சாவடிச்சுட்டு வாராங்க கொத்து கொத்தா புடிச்சு எனக்கு என்ன டவுட்னா இப்படி புடிச்சு போட்றாங்களா அந்த மீன் தான் எடுத்துட்டு வந்து விக்றாங்களோனு இது அப்படியும் செய்வாங்கல்ல யாருக்கு தெரியு
ம் பேரு ஃப்ராடு மாரி பண்ணுவாங்க
ஆ அதுலதா சொன்னே உங்க வீட்டுல சொல்லுங்கோ கொஞ்ஜோ சரியா
எல்லாம் இப்போ சாப்பூடுறது இல்லங்க இப்ப வந்து இந்த மாரி மீன்தான் தொங்ரி சங்கரா பார அ அப்புறமா எ வவ்வாலு அப்புறமா அந்த மாதி தா
கனவா கனவா சாப்புடுவிங்களா
என்ன எனக்கு பேர் தெரிஞ்சா கூட மீனுக்கு பாத்தாதா இந்த மீன் தெரிதா சொல்லி நா கண்டுபுடிப்பே
அங்க ஜொ ஜொலு ஜொலுனு இருக்குமே அந்த மீனு மீனு அல்லது அந்த பஸ் மாரியே இருக்கு அந்த பஸ்
தெரிலங்க
தாங்க ஸ்கியட்டுங்க ஸ்கியிட்
ஜெல்லி மாரியே இருக்குங்க மீனு க்கது மண்டையில மட்டும் ஒரே இருக்கோ அது அது வாயில ரொம்ப கருப்பா வருமே தெரிலியா
ஆ கடமா வா
அதான சொல்ர கடம்பானு
கடமா சாப்ட்டுருக்கேன்
ஜோ போங்க என்னத்தா சாப்ட்டுருக்கீங்களோ கரெக்ட்டா சொன்னா கூட தெரியல தெரியலன்னு சொல்றீங்க
சரி நம்மளுக்கு நேர குடுத்தது முடிஞ்சிட்டுச்சு வைக்கறே நா உம்